இக்லா நீ தான மாட்ட போறன்ன மாட்ட போறல்
எனக்கு தெரியிலியே நீ பண்ணுன்னு சொன்னோன்னே நாம லைட்டா
இது தொலஞ்சுச்சு சொன்னலா அத குடு கேக்குதா எதனா காத்து சவுண்டு அந்த மாரி இருக்கா
இல்ல இல்ல அந்த மாரிலா எதுவு கேக்கல
அ சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க
அதா சொன்னே உங்ககிட்டன்னு பசிக்குது அப்டின்ட்டு எதாச்சு டிஷ்ஷு சொல்லுங்கன் சொன்ன நீ அப்டியே பேச்ச மாத்திட்டீங்க
டிஷ்ஷா எ உ ஃபஸ்ட்டு உங்க வீட்ல இன்னா இருக்கு என்ன இருக்கு திருவாணி கூடு இப்பதான்ன்றே குடுத்தேன் திருவாணியே குடுக்கல இத மட்டம்தான் கீழே வச்சே என்கிட்ட கொடுத்தியா நீ முட்டை மட்டுமா இருக்கு
ம் ஆ வெல்லம் இதுதா இருக்கு அது இருந்ச்சா பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கலா ஆனா பிரெட்டுதா இல்ல
வேற் என்னாதா இருக்குது ஒன்னுமே இல்லாம டிஷ்ஷு சொல்லுன்றீங்க வெறு அந்த முட்டய மட்டு போட்டு சமைக்றீங்ளா ஏய் நான் வாங்க போங்கன்னு பேசுற
ஆஹ் நா வந்து அந்த பவுட்ரு வாங்குனல ம் அத வந்து ம் யோஸ் அ பண்ணே ஆனா அவ்ளோலா ஒன்னு ரிசல்ட் இல்ல
அப்டிங்ளா அதுல ஒரு ஃபேஸ் வாஷு வாங்னீங்ளே அது நல்ல ரிசல்ட்
ஆ அது நல்லா அப் அது வந்து அது வந்து அவ்ளோ ரிசல்டே குடுக்க மாட்டுது அந்த இது பேஸ் வாஷ் இது அவ்ளோ ரிசல்டு குடுக்க வெரு ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்குது பட் வந்து பிரைட் ! ! ! ! ! ! ! ! ! ! ஏ பாருடி என்னை வெளியேத்தினினாடிஅவோ உன் வாய தான் உடைக்க போறேன் பாத்து க்குனே இரன் ஏஞ்சி கிம்புங்களே இங்கிருந்து ஹலோ
ம் சொல்லுங்க
அதா அது ஆய்லியா இருக்குறதுனால செ செரியா ரிசல்ட் வந்து குடுக்க மாட்டுது ஐமீன் வந்து பிரைட்னஸ் இல்ல ம் சொல்லுங்க
பிரைட்னஸ் நீங்க இன்ன கொஞ்ச எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஃபோன்ல
ஹலோ இந்த நீதான் இப்ப ஒதவாங்க போற ஹலோ
ம் சொல்லுங்
உம் போன்ல பேசுர நீனா என்னா வந்து மேரட்ர மிரட்ராடி அவ என்ன காதுல கப்பல் வாய மூடுங்க சரி மூட்ரன் தரன் என்ன நேரதுக்குநீங்க கால் பண்ணுக்க நீங்க எனக்கு
எனக்கு தெரிய்ல நீங்க சொன்னீங்க நா
நா சோ நீ பண்ணவா எப்பவுமே கேட்டு தான பண்ணுவீங்க
நீங்க பண்ணேனு நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க அதுனால நா
எப்ப பண்ணே அது எப்பையோ பண்ணதா இருக்கு
நா அத பாத்துட்டு தா நா பண்ணே
செரி ஓகே அதா அந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சோ ஆயி யிலியா இருக்கு ஃப அந்த ப்ரட்னஸ் குடுக்க மாட்டேங்குது ஆ கொஞ்ச ஆயிலியா இருக்கு
ம் ம்
ஆ பவுட்ரு வந்து சுத்தோ நா இப்போ இப்ப நா வந்து வீட்ல ரெடி ஆயி ட்டு போட்டுட்டு போறேன்னு வச்சுக்க அ பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு வழிய மூஞ்செல்லா வேர்த்துருது அத அப்டியே தொடக்கிறே சரியா போய்டுது அவ்ளோதா
ஆ ஆ ஆ
அதனால நானு அத ரெண்டு நாள் போட்டே மூணாவது நாள் வுட்டே ம்
செரி விட்ருங்க நீங்க பேஸ் வாஷ் மட்டு போடுங்க அதே நல்லாதா இருக்கும்
வேனும்னே குத்துமா புடியே புரியல ஹலோ அது மட்டு போடு றே எப்பனா வந்து ஒரு ஒரு அளவுக்கே எப்புன்னா கொஞ்ச இதுவா போகுற மாரினா பௌவ்டர் போடுவே
ம் ம் ம்
ம் சும்மா போடுவே ஏ டைம் இருக்கும் போது போடுவே அப்டியே நா பஸ் ஸ்டாண்ட் போறத்துக்காட்டியு மூஞ்செல்லா வேர்த்துறு அதுவே வெறுப்பாயிடு
ஆ ஆஃப் ஃபாயில் போட்டு சாப்டலாமா
ஆ அது எப்டி பத்து
ஒரு மூணு முட்ட இருக்கு
மூணு இருக்கா அப்ப வேற எதுனா எதுனா சின்னதா எதுனா பொருள் இருந்தா கூட சொல்லுங்க நா அத வச்சு ஒரு ரெசிப்பி சொல்றே
இருங்க நா போய்ட்டு பாக்றே
ம்
என்ன இருக்கு முட்ட இருக்குது வெளியவே முட்ட இருக்குது அத தவிர்த்து வேற என்ன இருக் ருக்குனா ம் ம் அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குது
அத வச்சு என்ன பண்ண முடியு
கரெக்ட்டுதா
அந்த பேசாம என்ன பண்ணுங்க முட்டைய ஒடச்சு அதா ஆம்ளேட் மாரி வேணாலு பண் ஆ ஆம்லேட் மாரி வேணாலு பண்ணி போடுங்க அப்டி இல்லன்னா இந்த த முட்டைய ஸ்கிராம்பல் பண்ணுவாங்கல்ல அது பேரு என்ன சொல்லுவாங்க ஆ பொடி மாஸ் பொடி மாஸ்ன்னுவாங்கல அது வெங்காயோ எதுவு போடாம அது மட்டு அந்த இது இந்த மசாலா சொன்னீங்க
இது காலிஃப்ளவர் இருக்கு
காலிப்ளவர்லா வச்சு அதெல்லா ரொம்ப பெரிய ப்ராசஸ் நீங்க அது வேக வச்சு எடுக்கணு
ஓ அப்டிங்களா சீக்கரோ முடியுற ப்ராசஸ் இல்ல ஆமா அது வந்து நம்ம சுடு தண்ணில போட்டு எடுக்கணுல
ஆம்
கரெக்ட்டுதா அப்டியே கிச்சனுக்கு வந்தனா என்ன இருக்கு இங்க
ஹ புரீல
கிச்சன்கு வந்தோனே என்ன இருக்குன் பாத்தே
ஆ
இங்கேதும்
செஞ்சு சாப்புடு கூடிய அளவுக்குனு பாத்தீங்னா இப்பத்திக்கி முட்ட மட்டுந்தா இருக்கு
ஃப் பாயில் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கூ நல்லாருக்கூ அதே வேணா போட்டு சாப்டுங்க
அப்டிங்ளா
ம் கம்பல வாங்கி போட்டுட்டே நானு மேல் காதுக்கு
சூப்பர்
போங்க அது போட்றதுக்குள்ள நா பட்ட பாடு எனக்குதா தெரியு லைட்டா வந்து அந்த ஓட்ட லைட்டா அந்த ஓட்ட மறைஞ்சிட்டு இப்ப அத போடவே முடில அப்டியே லைட்டா அமுக்கிவுட்டா வலி ச்சுது ரொம்போ அப்றோ திருவாணிய போட்டு போட்டாங்க னா போட முடிஞ்சுது
போனிங்ளா அ அன்னிக்கி
ம்
மாவு கரைச்சி வச்சிந்தா கூட நம்ப ஆனால எனக்கு கரைச்சி வச்ச மாவுலே தோச தெ தோச சுட தெரியாது
தெரியாதுனு ஒரு ஆம்பள டாக்டர் பைய வந்து தெரியாதுனு எதுவு ஸ் சொல்ல கூடாது
தெரியாதுனு சொல்ல கூடாதுனா அப்றோ நா தெரியாதத தெரியூன் சொல்லி நா அத எதாச்சு பண்ணி
தெரியாதத தெரியூன் சொல்ல சொல்லல தெரிஞ்சுக்கணூன் சொல்ற தெரியாது தெரியாதுன்னா அது அப்டியே பெரிய எதோ வேல்டு கப்பு எடுக்குற மாரி சாதன கெடையாது அது இதுல சரியா பண்ற வேலதா தெரியாதுன் சொன்னாலே எனக்கு டென்ஷன் ஆவுது தய்வ்செஞ் தெரியாதுன் சொன்னாதீங் உங்குளுக் வேணுனா போய் கரைச்ச மாவ சுடுன் சுட க
ஆ ச சுட்டா சரியா வரா சரியா வராது அது ரெமி என்ன மாரிப் என்ன மாரி இதுன் தெரியூ அ எப்டி பண்ணூன் தெரியு எல்லாமே தெரியு ஆனா எத்து ஊத்தனா மட்டு அது ஏ கைப்பட்டா அது சரி இருக்காது
அது வந்து அனுபவோ வேணூ
ம்
அனுபவந்தா நீங்க வந்து ஒன்னுமே பண்ணாம ஒன்னுமே தெரிஞ் அ கத்துக்கற்துக்கு ஒரு ஸ்டெப்போ எடுக்காம தெரியாது தெரியாது தெரியாதுன்னா எப்டி தெரிஞ்சுப்பீங்க மாவு குண்டால ஊத்தி கலக்குறதுக்கு கூட தெரியாது அப்டின்றீங்க பாத் தீங்ளா அதால என்னால தாங்கவே முடியில தாங்கவே முடியில
தி உப்பு போட்டு கரைச்சிண்ணுவே அது பெருசா இல்ல அது என்ன ஒரு பதத்துல கரைக்குணுன்றது உங்ளுக்கு தெரியாதில்ல
ஏ தோச சுடும்போது தோச சுடும்போது என்ன பதத்துல சாப்புட்றீங்க
மொறு மொறுனுருக்கூ
ஆ அந்த பதத்த கொஞ்சொ உங்குளுக்கு திக்கா வேணுமா திக்கா வேணு மா இல்ல கொஞ்சொ தண்ணியா வேணுமா உங்குளுக்கு எவ்ளோ வேணுமோ நம் கலறுக்கும் கலக்கும்போதே தெரியு
இல்லியே ஆனா இ இட்லிக்கு ஒரு மாரி கரைப்பாங் க தோசைக்கு ஒரு மாரி கரைப்பாங்கன்தா நா கேள்விப்பட்டுருகுறே
ஆ நாங்கல்லா அப்டி இல்ல நாங்க நல்லா கரிப்போ கொஞ்சொ நாங்க வந்து வீ கொஞ்சொ திக்காவு கரிப்போ ரொம்ப தண்ணியா ஆக்கிட மாட்டோ திக்கா இருந்தாதா கொஞ்சொ இட்லி ஊத்த முடியு தோசைக்கு ஊத்த முடியு
ம் ம் ம்
அதுனால உங்குளுக்கு அகெய்ன் ஒரு நாள் நாள் இருக்கா உங்களுக்கு
ம் ம்
இருக்கலா
புரியல
மாவு இருக்கா
மாவு வந்து கூலிங்கா இருக்கு ஃப்ரிட்ஜு உள்ள
இப்ப எதுங்க எடுத்து கரைச்சோ தீ முட்ட தோச போட்டு சாப்டுனு
அது வந்து நம்மளுக்கு வராத ஒரு ப்ராசஸ் நா வந்து ஆம்லைட்டே ட்ரை பண்ற
சரி ஓகே வெங்காயலா போட்டா
இல்ல இல்ல ஆஃப் பாயில்
ஆ எங்க எங்க பாட்டிலா எனக்கு செஞ்சி தருவாங்க ஆம்லேட்டு ஆம்ப்லேட்னா அதுதா அப்புடி இருக்கு இப்ப ஆம்லட்ட மாரி நல்ல கலரா இருக்கு முட்ட வச்சி நூல் நூலா இருக்கு எதேதோ போட்டு அப்படியே மாதிரியே இருக்கு சூப்பரா எல்லாமே இருக்கு அதுல அந்த மாரி செய்வாங்க இப்ப செய்யறதுலா வந்து ஆம்லெட் மாரியே இல்ல அந்த கரு கலர்லதா ஆம்னேட் ஃபஸ்ட்லா ஒரு செய்லா ஒரு மாரி ஆரஞ்ச் கலர்ல செய்வாங்க இப்ப கூட நெறைய கடையில கெடைக்குது ஆனா வந்து நம்மலே அவங்க என்னெல்லா போட்டு பண்ணிருக்காங்க அதல்லா நம்மளுக்கு தெரிய மாட்டேது
ஆமா ஆமா அது அவுங்களுடைய கைவித்த
ஆமா சூப்பரா சீ பண்ண புடிக்கு செய்யதுதா ஆ ஆ நெறைய வா ட்டி வந்து செஞ்சு குடுக்க சொல்லி நீ சாப்புற
ம்
சரி அடுத்த கால்ல சந்திப்போமா